ஹலோ
ஆ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கறங்க நீங்க நல்லா இருக்கிறீங்ளா
ஓ நல்லா இருக்கங்க அப்பறோ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்கறாங்க
செரி செரிங்க அப்றோ என்ன சாப்ட்டாச்சுங்ளா
சாப்ட்டங்க
ம் அப்பறம் திடீர்னு கூப்ட்ருக்கீங்க ஆமாங்க
அந்த ஸ்கூல்லு எல்லா எப்டி இருக்குன்னுன் போய் பாத்திங்ளா
நா படிச்ச ஸ்கூலுங்ளா
ஆமா நீங்க வளந்தது எல்லாமே கிராமங்கல்லா
ஆமாங்க கிராம தாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கள் எல்லா அப்டியே டச்சு விட்டு போச்சுங்க ஒரு சிலர் பேர பாப்பங்க அப்பப்போ எல்லா இங்க லோக்கல இருக்கிறவைங்கலலா பாப்போ மறுபடியு தனியா வெளில இருக்கறவங்க எல்லா போய் பாக்குறக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி போமுடியறதில்ல எல்லா ஃபேமிலி கொழந்தைக இப்டியே போயிட்டு வேல இந்த மாரியே போயிட்ருக்குதுங்க அப்பறோ நீங்க எல்லா பாப்பீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களெல்லா உங்க ஊருக்கு போய்
நாங்களா பாப்போங்க அப்பப்ப மீட் பண்ணுவோ
செரிங்க
இப்போது உங்க ஊருல நீங்க படிக்கும்போது என்னென்ன வசதிகள் இருந்தது இப்ப எப்டி இருக்கு என்னன்னு பாத்தீங்ளா
அ நாங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இது மாரி சீட் மாரி போட்டிருப்பாங்க கூர
இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பூரா இ ஒடச்சுட்டு இது பண்ணிட்டாங்க ஆர்சி பில்டிங் மாரி பண்ணிட்டாங்க நல்லா சூப்பரா இருக்குதுங்க ந இப்ப ரீசன்டா போயிருந்தங்க அ எதுக்கு போயிருந்தோ அப்டின்னா ஒரு இது மாரி வெச்சிருந்தாங்க முகாம் மாரி போட்டிருந்தாங்க அதுக்காக போயிருந்தோ எங்க ஸ் நா படிச்ச ஸ்கூலா அப்டிங்கிற மாரி எனக்கே ஒரே ஆச்சரியமா போச்சு அவ்ளோ சூப்பரா பண்ணிருக்கறாங்க எல்லாமே லைப்ரரி அப்பறோ பாத்தீங்ன்னா வெளையாட்றதுக்கு கிரௌண்டு நல்லா எல்லா இதுவு வெச்சிருக்காங்க விளையாட்ற மாரி எல் நாங்ளா படிக்கும்போது அந் தளவுக்லா வசதி இல்லைங்க தண்ணி பைப்பு அங்கங்க போட்டிருக்காங்க சாப்பறதுக்குன்னே எடோ கொஞ்சணோட்டு ஒதுக்கி வுட்டுருக்காங்க நல்லா இருக்கு சூப்பரா
ம் அப்டிங்ளா
ஆமாங்க
அங்க ஆரம்ப சுகாதார நிலையம் மொதல்ல இருந்துக்கு இல்லிங்ளா
ஆமாங்க அது அப்பறோ பாத்தீங்ன்னா சத்துணவு இதெல்லா வந்து நல்லா கொழந்தைகளுக்கு வந்து நல்லா முன்னோ அப்போ சாப்பாடெல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு சும்மாராதா இருக் கு அதனால பெருசா சாப்பட மாட்டோ அ வாங்கிட்டு வந்துருவோ வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணிக்குவோ சாப்பாட்ட அப்பறோ இப்ப அப்டி இல்லைங் நல்லா அங்கேயே சாப்புற மாரி சாப்பாடு கொஞ்ச நல்லா பண்றாங்க வாரத்தில ரெண்டு தரவ முட்டையெல்லா போட்றா உங்களுக்கு சவுண்டு ஜாஸ்திய வருதுங்க உங் லைன்ல
சவுண்ட்டு ஒன்னுமில்லீங்க
வருதுங்க இதோ உ பாத்துக்கோங்க அப்பறோ அந்த மாரி வாரத்துல ரெண்டு தடவ முட்ட அந்த மாரில்லா போட்றாங்க புக் குடுத்துடுறாங்க யூனிஃபார்ம் எல்லா குடுக்குறாங்க
மல்லி யூனிஃபார்ம் குடுப்பாங்க
அது குடுப்பாங்க அ அந்த அளவுக்கு இதா இருக்காதுன்னு வெச்சுக் நம்ளுக்கு போட்றதுக்கு கரெக்டா ஃபிட் இதா இருக்காது இப்ப எல்லா கரெக்டா அந்த சைஸ் வாரியா வந்துருச்சு மொதல்ல ஒரே சைஸ்ஸா எல்லாத்துக்குமே தருவாங்க இப்ப எல்லாத்துக்கு தைஸ் சரியா நெறைய பிரிச்சு குடுத்துட்றாங்க ஒடம்பு இருக்கிறத தகுந்த மாரி இல்லாதவங்களுக்கு ஒரு மாரி அந்த மாரி எல்லா நெறைய வெரைட்டியா வருதுங்க
இப்ப நாங்க படிக்கும்போது சத்துணவு இருக்கு முட்டையு குடுத்துட்டு இருந்தாங்க ஒரு முட் ட குடுத்தாங்க
செரிங்க
அதுக்கு தனியா ஆளுங்க இருப்பாங்க
ஆமாங்க இப்ப நல்லா பண்றாங்க ஸ்கூல்லே நல்லா இது பண்றாங்க உங்களுக்கு நெறைய இது வந்துருச்சு பாத்தீங்ன்னா அதுலயே இது வந்துருச்சுங்ளா க இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சுங்களா தமிழ் மீடியந் தானியா இங்கிலீஷ் மீடியம் தனியா அதனால நல்ல கொழந்தைகளு நெறைய இது அதனால தமிழ் மீடியம் படிக்க வெக்கிறவங் படிக்க வெக்கிறாங்க இல்ல இங்கிலீஷ படிக்க வெக்க முடியு அப்டிங்கிறவங்க இங்கிலீஷ் படிக்க வெக்கிறாங்க நெறையா தகுந்த அவ்ங்களுக்கு டீச்சர்ஸெல்லா போட்ருக்காங்க அத விட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர்ஸையு போட்ருக்காங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ங்க நல்லா கொழந்தைகளு முன்ன இருந்த மாரிலா இல்ல
அ நாங்க படிக்கும்போது பாத்தீங்கனா ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொல்லிட்டு அங்க ஒரு நர் சே இருப்பாங்க
செரிங்க
ஹாஸ்பிட்டல் வசதிகள்லா எல்லா இருக்காது
சேரி சேரிங்க இப்ப ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸெல்லா வெச்சுங்க எதாவ்து இத் எதாவ்து கொழந்தைகளுக்கு ஆடிபட்டாலோ வெளையாண்டாலோ ஆடிபட்டாலோ அந்த மாதிரி அதெல்லா வெச்சிருக்கறாங்க எனக்கே பாத்தா நம்ம படிச்ச ஸ்கூலா அப்டிங்கிற மாரி ஆயிருச்சு நல்லா இதா இருக்கு அப்பற பாத்தீங்னா வெளிலலா விட்றது இல்லைங்க மொதல்ல லஞ்ச் டைம்ல வந்து பசங்களா வெளில சுத்திட்ருப்பாங்க இப்ப என்ன பண்றாங்கனா கம்பல்சரி வந்து லஞ்ச் கொண்டு வந்துரணுமாம்மா வெளிய வந்து யாரையுமே விட்றதில்ல பசங்க வெளில போனா அது இது எதோ ஒரு பிரச்சன வ வண்டி ரோட்ல அந்த ‌மாரியெல்லா போய் எதோ ஒரு பிரச் ச்சனைய உருவாக்கிக்கிறாங்கன்ட்டு ம் இப்ப வெளிலயு விட்றதில்லைங்ளா என்ன காலைல போனாங்கனு வச்சுக்கோங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் அது அவ்ங்களோட இதுதா கண்காணிப்புலதா இருக்கணு சாய்ந்தர ஸ்கூல் விட்ற வரைக்கு
ஏனா கேட்டே லாக் பண்ணிருவாங்க
ஆமாங்க கேட் லாக் பண்ணி வாட்ச்மேன்லா போட்டு அந்த மாரி நல்லா வெச்சிருக்குறாங்க
அ நம்ம படிக்கும்போது கேட்டெல்லா இருக்காது சும்மா ஒரு கட்டட மட்டு இருக்கு
ஆமாங்க
ஹ கிளாஸ் ரூம்ல இன்ட்ரவல் ப்ரீடுன்னா எல்லா வெளிய ரவுண்ட் அடிச்சிட்டு வருவாங்க காமண் நேர
ஆமாங்க அப்பற என்ன பண்றாங்கனா ஸ்பெஷல் கிளாஸுனெல்லா வெக்கிறாங்க அதனால பரவால்ல கொழந்தைகளுக்கு வந்து ஏ ஆதி அ நெறைய பயிற்சி குடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ்லயு குடுக்குறாங்க இதுலயு வெளிலலா கூட்டிட்டு போறாங்க அவ்ங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லா பண்ண வெக் க்கிறாங்க அப்டின் சொல்லி கேள்விப்பட்டங்க
அன்னைக்கெல்லா வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு படி டிக்க மாட்டாங்கள நெறையா இருக்க மாட்டாங்க இப்ப வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குல்ல
ஆமா கொழந்தைனு இல்ல எல்லா கொழந்தைகளையுமே படிக்க வெக்கணு அப்டிங்க்ற இதுல எல்லாருமே அனுப்ச்சுறாங்க நம்ம இதுல அந்த அளவு படிக்கும் போது சின்ன வயசுல அந்த அளவுக்கு கொழந்தைங்க வந்து ம் அ அதாவ்து வீட்ல வந்து ரவ்ஸ் பண்ணிதா வரணு இப்ப அப்டி இல்லைங்க அ கம்பரரி இப்ப பேரண்ட்ஸ் வந்து படிக்க வெக்கணு அப்டின் சொல்லி நம்மளோட கஷ்ட கொழந்தைளுக்கு வரக் கூடாதுன்ட்டு எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்துடாறாங்க அனுப்ச்சு வுட்டுட்றாங்க நம்ம கஷ்டப்பட்டாலு பரவால்லைனு
அ எல்லா கொழந்தைகளு படிக்கிறாங்களா
ம் படிச்சுக்கிறாங்க அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்லைங்களா நாலேஜ் எல்லா இருக்குதுங்க எல்லா கொழந்தைகளுக்குளே கவர்மெண்ட் ஸ்கூல்ன்னு சொல்ல முடியாது நல்ல நாலேஜ் எல்லா நல்லா எல்லா கொழந்தைகளுக் க்குமே இருக்குது ஒரு அ டென்த்து அ இது பண்ணிட்டாங்கன்னாலே ஒங்களுக் நல்லா இத ஆயிருது என்னென்ன படிக்கணு மேல ஹைய ஹையர் ஸ்டெடிஸ் என்ன படிக்கணு நம்ம எந்த அளவுக்கு வ ஸ்கில்ஸ வளத்துக்கணு அப்டிங்கிற அளவு கொழந்தைகள்லா வளந்துட்டாங்க அப்பல்லா முதல்ல தெரியாது என்ன படிக்கணு என்ன குரூப் எடுக்கணு அப்டிங்கிற மாரி எல்லா நாலேஜ் இருக்காது இப்ப தா குழந்தைகளா நல்லா இதாயிட்டாங்க
ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து படிச்சு இருக்க மாட்டாங்க இல்லைங்களா
ஆமா ஆமாங்க
அப்புற அவங்களுக்கு பின்னாடி படிச்சு வர்றவங்க அவங்ளோட கொழந்தைகல அத விட நல்லா படிக்க ப்பாங் ஒரு கைடு மாரி குடுப்பாங்க
ஆமாங்க
நம்ம படிக்கும்போதெல்லா இந்த மாரி ஆளு இல்லைங்க
ஆமாங்க நாங் படிக்கும்போது வைங்க டியூஷனுக்குல்லா போய்ட்டுங்க டியூஷன் வந்து ஸ்கூல் மாரியே இருக்குங்க அப்புறோ அந்த மாரிலா படிச்சோங்க அ ஸ்கூல்ல வந்து ப்ரோகரஸ் ரிப்போர்ட்னல்லா போட்டு ஆ அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணி கோச்சிங் குடுத்தாங்க அப் போ அந்த டியூஷனே இல்லைங்க அவங்களுக்கு நல்லா இங்க ஆரம்பிச்சதுப்ப நல்லா இதாச்சு அதா ஸ்கூல்லப் படிக்கிற அத்தன பசங்களுமே வந்து பேஜ் வைஸா போட்டு சொல்லி தருவாங்க நாங்க ஸ்கூல்ல படிக்கிற விட டியூஷன்க்கு போனாதா நல்லா பயப்பட்டு நல்லா படிப்போ அந்த அளவுக்கு அனா போக்லினாலு அடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க அந்த அளவுக்கு ஸ்கூல் மாரியே டியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டு அங்க ஸ்கூல் பக்கத்துலயே நல்லா சொல்லி குடுத்துட்டுருந்தாங்க அப்புறோ அத வெச்சு தா நாங்க படிப்போ இப்பல்லா அப்டி இல்லைங்க இப்ப வந்து ஸ்பெஷல் கிளாஸு வெச்சு சொல்லி தர்றாங்க டீச்சர்ஸு நல்லா ஆ கைட் பண்ணி கொண்டு வர்றாங்க பசங்கள
ஏங்க அப்பல்லா இந்த போக்குவரத்து வசதிகள் இதெல்லா ஒண்ணு இருக்காது நடந்து போய் வர மாரி இரு க்கு இல்லைன்னா ஒரு சிலர் சைக்கிள்ல கொண்டு போய் விட்டு கூட்டி வருவாங்க ஆனா இப்ப மூள மூளைக்கு எல்லா வேன் வருது
ஆமாங்க
வண்டி வாகனங்கள் அதிகமாயிப்போச்சு நா நிறையா டைம் இருக்கு படிக்கிறக்கு நம்மளுக்கு அப்டி இல்லைல நைட் வந்து லைட் வசதி கூட்ருக்காது
ஆமாங்க
இப்போ எல்லா வீட்லயு யு பி எஸ் வெச்சு எனி டைமு க லைட்டா இப்போ நறையா வெச்சிருக்குறாங்க
ஆமாங்க எல்லாமே பசங்களுக்கு வசதி பண்ணி தரு ஆ பசங்களுக்கு எல்லாமே பண்ணி தந்து படிக்க வைக்கிறோ நம்ம இந்த காலத்துல படிச்சா சேரிங்க
ம் படிக்கிறக்கு போதுமான வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்து நறையா இருக்கு அவங்க யூஸ் பண்ணா போது
ஆமாங்க இப்ப எங்க வீட்ல பாருங்க பசங்கெல்லா ஹையர் ஸ்டடிஸ் போயிட்டாங்கன் சொல்லி வீடு நாங்க குடி வெச்சிருந்ததே அந்த ரூம் வந்து காலி பண்ணி குடுத்துருக்கோ பைய படு ச்சு மார்க் வாங்னா போதுன் சொல்லிட்டு சரி எல்லா குரூப்பா இருந்தாங்ன்னா டிவி பாக்குறது விளையாடுறது இது மாரியே இருப்பாங்கன்ட்டு ஆ உ தம்பி கூட விளாடுவாங்கன்ட்டு நாங்க இப்போ ஒரு ரூமே கொடுத்துட்டோங்க படிச்சு மார்க் வாங்குனா போது அப்டின்னு அந்த படிப் புக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ஸ் நம்ம தர்றோ நம்ம வீட்ல எல்லா நம்ம சிறுசா இருக்கும் போது நம்ம வேலையு பண்ணிக்கிட்டு இங்க நம்மளே படிச்சுகவு செய்யணு நம்மள யாரு படி படின் ஒரு டைம் குடுத்து படிக்க வெப்பாங்க இல்லைங்ளா
நா நாங்களா படிக்கும்போது கரண்டு போச்சுன்னா அந்த அறிக்கல் லைட்டுன் சொல்லுவாங்க அத வெச் செல்லா படிச்சோ
அதுதா அதா இப்போ யு பி எஸ் போட்டோ தா படிப்பாங்க அப்றோ ஃபேன் வேணு அ கம்ப்யூட்டர் வேணு கால்குலேட்டர் வேணு அப்பெல்லா என்ன எல்லாமே நம்மளே மனசுல வெச்சுதா கால்குலேட்டர் எல்லாமே நம்ம போட்டுக்கிறதுதா இப்ப அவங்களுக்கு எல்லாமே பண்ணி தர்றோ படி க்கிறத மட்டு பண்ணா போதுன் நெனைக்கிறோ படிச்சுக்குவாங்க பசங்க பசங்க படிக்க மாட்டாங்கன் சொல்ல முடியாது என்ன நம்ம சப்போர்ட் பண்றோ அந்தளவுக்கு அவுங்குளுக்கு ரொம்போ
சேரி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு படிப்பு ஒன்னு தா அவுங்குளுக் வந்து நம்ம குடுக்குறது
ஆமாங்க
வேற என்னவோ பண்ண போறா அவ்ளதா நம்மள விட நல்லா இருந்தா சேரின்னு நெனைச்சிட்டு வுற்றுனு
ஆமா ஆமா சேரிங்க உம் இப்டியோ படிக்க வைங்க உங்க பசங்களையு உம்
படிக்ட்டுங்க
சேரிங் சேரிங் நாளைக் பேசலாங்க ஆ ஓகேங்க ஓகேங்க பாய்ங்க
பாய்